ஆ கேக்குது உங்ளுக்கு கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது எனக்கு சமைக்க இன்ட்ரெஸ்ட் உண்டு நல்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு எல்லாமே ட்ரை பண்ணுவே ஆனா எல்லாமே சொதப்பீரு கடைசில வேஸ்ட்ல தா போகு நெறைய்ய ட்ரை பண்ணிருக்கே
ம் எனக்கு கூட சமைக்கலா தெரியாது சுத்தமா
ஆ
ம் மேரேஜ் ஆய்ட்டு வந்துட்டு ஒரு மாசோ அப்டியே சமைக்காம தா சுத்திட்ருந்தே
எ ஹஸ்பண்ட்டோட அக்கா தா சமைப்பாங்க நா மத்தபடி இந்த வீடு பெருக்றது சாமான் கழுவ்றது இந்த மார் வேல தா செஞ்சுட்டுருந்தே
அ அ
சடன்னா ஒரு நாள் என்னாச்சு சம்பார் செஞ்சிருன் சொல்ட்டாங்க
ம்
நானா யோசிச்சே நம்ம இப்டியே தெரியாது தெரியாதுனு ஏமாத்திர்லா நா யோசிச்ட்ருந்தே
ஆஹ
சாம்பார் செய்ய சொல்ட்டாங்க என்னக்கா சாம்பாரா அது பெரிய ப்ராசஸ் போல நென்ச்சுட்டே நானு
ஆ
சாம்பாரா ஆனா இது எப்டி செய்யறது தெர்லியே உடனே ஃபோன் அடி க எ எனக்கு ரூம் வந்து மேல
ஆ ஆ ஆ ஆ ஆ
குடு குடுன்னு மேல வந்து ரூம்ல ஃபோன் பண்ணி எ அக்கா கிட்ட கேக்றது சாம்பார் செய்ய சொல்ட்டாக்கா எப்டி செய்யணு எனக்கு தெர்லியே
ம்
அப்றோ எ அக்கா சொல்லுவா இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணுனு
ம்
அப்றோ அப்டி இப்டின் செய்ய கத்துக்கிட்டே அதுக்கப்றோ ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணனு இல்லயா
ம் ம்
அப்போ ஃபஸ்ட் நாள் பேக் பண்ண போறே தக்காளி சட்னி செய்யணுமா
ம்
அய்யய்யோ தக்காளி சாதமா அது எப்டி செய்றது தெர்லயேன் சொல்ட்டு ஏர்லிமானிங் எ அக்காக்கு ஃபோன் பண்றே
ஆ
தக்காளி சாத செய்யணு கொஞ்ச எப்டி சொல்லு
ஆ ஹலோ
ஹலோ
ஆஹ் கேக்குதா
ஃபோன் பண்றது இல்ல அக்காக்கு எதுவு வந்தாலே இப்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்றது அதா நமக்கு இருக்கே யூ டியூப் யூடியூப் யூடியூப் பாத்தே செஞ்சுறது இப்ப எதுமே டவுட் எல்லா வர்றதுல்ல எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே
ம் ம்
இ எல்லாமே செய்றே இப்போல்லா
அம் ஹூம்
ம்
நா என்னிகாவது ஒரு நாள் செஞ்சிதா நல்லா வரு ஆனா அத அன்னைக்குன்னு பாத்து குவான்ட்டி கம்மியா இருக்கு எல்லாருக்கு ரொம்ப பிடிச்சு போயிரு.
ஆமா அது எவ்ளோ எவ்ளோ போடணுனு தெரியாதுல்ல
ஆ
ம் அப்டி என்னா செய்வீங்க
சும்மா ட்ரை பண்ணுவே நெறைய வந்து யூடியூப் பாத்து மற்ற எப்டி சொல்ல சும்மா கேக் அந்த மாரிலா செய்
ஓ கேக்கா இந்த கொழம்புல்லா செய்ய மாட்டீங்களா சிக்கன் கொழம்பு
அந்த மாரில இதுவரையு ட்ரை பண்ணதுல்ல பாஸ்தா எல்லா தெரியு பாஸ்தா அதெல்லா வந்து தனியா செஞ்சதுல்ல ரெண்டு மூணு பேர் சேந்து செய்வோ நாங்க ஃபிரெண்ட்ஸ்ல்லா பக்கத்து வீட்டு உள்ள பொண்ணு எல்லாரு சேந்து செய்வோ
ம் இப்போ கேக் செய்யறீங்கன்னா அந்த ஓவன்லா வச்சிருக்கீங்களா
கேக்குனா ஆ இல்ல இல்ல இந்த மாரி மற்ற இட்லி இதுல வச்சு செய்வோ அந்த மாரி தே ஆ ம் அத மாரிலா நா செஞ் ஆ அந்த மாரி செய்வேன் அப்டியே ஒண்ணு மாட்டி செஞ்சேன் அது எல்லாருக்கு புடிச்சிருந்தா ஆனா வந்து அதுக்கப்பறோ திருப்பி செய்ய சொன்ன என்னால எப்டி முடியு திஸா ஒரு வாட்டி செஞ்சேன் நல்லா இருந்து எல்லாரு சாப்டாங்க பெறவு குவான்டிட்டி கம்மியா இருந்து அதுக்கப்பறோ நா செய்யல அதுக்கப்பறோ இன்னு
ம் ம் ம் நா அந்த மாதிரி அ அ அ
ட்ரை பண்ணி எதோ இந்த ரவ வச்சு எதோ பண்ணே தூங்கித் வித்தியாசமா பண்ணேங்க இந்த குலாப் ஜாமுன் இந்த மாவு இல்லையா
உம்
அப்போ ரவ வச்சு பண்ணணே யூடியூப்ல பாத்த பண்ணே நல்லாவே இல்ல அதோட தூக்கி போட்டது தா மிச்சோ
ம்
அதுக்கப்பறோ நா கேசரியு பண்ணே நல்லாவே இல்ல
உம்
ஒவ்வொரு வாட்டியு நானே பண்ணே எனக்கு ரொம்ப பிடிக்கு அதெல்லா இந்த குலாப்ஜாமு கேச ரியு ரொம்ப பிடிக்குமா
ம்
செஞ்சு சாப்புடுவே நா சாப்ட்டப்பிறகு எனக்கது வெறு த்தேபோயிரு வாமிட் எடுத்து எதாவது ஒரு பிரச்சன வந்துரு அதுக்கப்றோ சாப்டவே மாட்டே
ம்
எ அக்கா ட்ரை கூட பண்ண மாட்டா நானாத்
ம் ம் நா வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த ஐட்டம்லா செய்ய மாட்டே செஞ்சதில்ல இதுவரைக்கு கேக்கெல்லா
ஆ ஆ
அந்த இந்த கொழம்புமாதிரி பிரியாணி நா மோஸ்ட்லி நா ட்ரை பண்ணிருக்கே கல்யாணத்துக்கு முன்னாடி பிரியாணிதா ம் செஞ்சு அது ஃபெர்ஃபெக்ட்டா வர வரைக்கு ஒரு ஒரு தட நா எதா மிஸ்டேக் பண்ற நோட் பண்ணி வச்சுப்பே
ஆ
ஃபர்ஸ்ட் டைம் கொழ கொழனு வந்ததா அப்ப தண்ணி கரெட்டா வெக்கணு காரோ வந்தது கா அந்த மாரி ஒரு ஒரு மிஸ்டேக்கா வெச்சு வெச்சு வெச் சுச்சு இப்ப ஃபெர்ஃபெக்ட்டா பிரியாணி செய்ற அளவ் தெரியு ம் அதே மாதிரி இப்ப பிரியாணி வந்து பக்கத்து வீட்டுலமா கொஞ்சோ பிரியாணி செஞ்சுட்டு போயிடுமா எனக்கு எவ்ளோ வேல இந்தாலு விட்டுட் போய்டுவே செய்யறத்துக்கு ஏன்னா எனக்கு செய்யறத்துக்கும் புடிக்கு சாப்பட்றத்துக்கு புடிக்கும் ம் தெரியாதவங்க வந்து கொஞ்சோ பிரியாணி செஞ்சுட்டு போயிடும்மானோடு போயிடுவே சரி நா வந்து செஞ்சு குடுக்றே
ஆ ஆ
ஆ அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்ட் எனக்கு அந்த பிரியாணினாலே
ம் ம்
நானு எ அக்கா பொண்ணுங்கல்லா ஷ் பேஷ் ஷேர் பேசிட்டே சாப்டுவோ இந்த பிரியாணி மட்டு ஏன் இவ்ளோ நல்லாருக்கு
ம் ஒரு ஒரு ரைஸு எட்த்து பாத்து பாத்து ரசிச்சு ருசிச்சு சாப்டனு சொல்வாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு ரைசு எட்த்து பா த்து பாத்து சாப்டுவோ நாங்க ம்
எனக்கு இங்க இன்னு எ அக்கா எ அக்காவுக்கு எனக்கு எப்ன்னா எல்லா டிஃப்ரெண்ட் டிஃரெண்ட் டிஷ்ஷையு டேஸ்ட் பண்ணிறணு இப்ப எங்க ஊரு எல்லா புது புது ஹோட்டல் நெறைய வருமா எல்லா எடத்துக்கு போயிருவோ அப்டி ஒரே இதா இருக்கு எல்லா எட
இதேதா நானு எ அக்கா பொண்ணு கிட்ட சொல்லுவே நம்ம கூட டிஃப்ரெண்ட் இப்போ சென்னைல வந்து இந்த நைட் டைம் பிரியாண் பிரியாணி அது டிஃப்ரென்ட் டி ஃப்ரண்டா சொல்றாங்கல்ல ம் அந்த மாதுலா நம்முளு ட்ரை பண்ணனு பாப்போ சொல்லுவோ ஆனா செய்ய மாட்டோ
எங்கம்மா இப்டிதா எ இ ஒங்ளு வேணுன்னா நீங்க ரெண்டு போ் சாப்ட்டு வரனு தனியா என்னய எதுக்கு டிஸ்டப் பண்றீங்க கேப்பாங்க பைக் எடுக்னு போணு அப்டின்வாங்க ஆ ஆம்மாமா அப்பிடி அப்போது இப்போ வந்து ஏ போ முல்லன்னு டுவல்த்ல அதுனால அவள கூட்டிட்டு போனா திட்டுவாங்க அம்மா திட்ட மாட்டாங்க ஆண்ட்டி எல்லா திட்டுவாங்க அவ படிக்கி எதுக் நீ கூட்டிட்டு சுத்திட்டு அலையறேன் திட்டுவாங்க அதனால
டிஃப்ரண்டா ஒரு ஐட்டம் சாப்ட்ட நாங்க இது சாப்ட்டோ
இப்போ அப்டினா நெறைய சாப்டுவோ டிஃபரண்ட் மேக்ஸிமம் பர்கர் சாப்டுவோ இங்க நெறையா சாப்டுவோ மோமோஸ் அந்த மாரிலா இப்போ இங்க ஒரு கட வந்திருக் எங்க ஏரியா கிட்ட மோமோஸ் கட இன்னு போகல இன்னைக் போலான் நெனச்சே நீ டியூஷன் போயிருந்தா போயிருப்பே எ ஃப்ரெண்டு கூட அம்மாட்ட நேத்தே சொல்லிட்டே மோமோஸ் கட ஒன்னு வந்துருச்சி எ ஃப்ரண்டு மொக்கிருவோண்டா சொன்னனா அம்மா சொன்னாங்க டெய்லி மாட் போவீங்க அப்டின் கேட்டாங்க அப்ற சொன்னே என்னைக்காவது போனு இன்னைக்கு போணுன் நெனச்சே டியூஷன் இல்ல அடுத்து
ம்
எங்கியு போனு ஈவ்னிங் என்னைக்கா வெச்சாங்கனா போ
ம்
ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்பப் வெளிய போவே
ம் இந்த பானி பூரிலா சாப்டுவீங்களா போய்ட்டு
ம் நானு எ அக்காவு தா பானி பூரி எல்லா மேக்சிமம் சாப்புடுவோ அம்மாக்கு எதுனா அம்மா என்னைக்காவது ஒரு நாள் வெளிய போ மோது அவுங்க ஃப்ரெண் கூட எங்கயா வெளிய போவு பானி பூரி சாப்டாங்கனா அவுங்களுக்கு அதுக்கப்புற இருக் க்க முடியாது என்னைய எனக்கு நல்லா புடிக்குமா பிள்ளைய விட்டுட்டு சாப்டமே அதனால என்னைய தனியா கூட்டிட்டு போயாவது சாப்ட வச்சிருவாங்க அதனால பானி ம்
பானிபூரி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா
ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா மேக்சிமம் அ மேக்சிமம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது வந்து சும்மா சின்ன சின்ன கடைக்குதா போவோ நமக்கு டிரஸ் வங்கறது தா மேக்சிமம் போவோ
ம்
இங்க எல்லாரு சேந்து டிரஸ் எல்லா வாங்க போவமா இல்லனா வேற ஃப்ரெண்டு இருக்க வீட்ல வந்து மீட் பண்ற மாரி பண்ணுவோ
ம் உங்க வீட்டு சைடு உங்க வீட்டுக்குலா வருவாங்களா ஃப்ரெண்ட்ஸ்லா ம்
எங்க வீட்ல ஃப்ரீ இல்ல ஃபுல்
ம் ம்
யாருமே இருக்க மாட்டாங்க அப்பாவு இருக்க மாட்டாங்க அம்மாவு இருக்க மாட்டாங்க ஃபுல்லா அப்டே வீடே எங் எடம்பு அந்த மார் இருப்போ அப்போ அப்டி இரு எங்க வீட்டு சைடு வந்து கொஞ்சோ இந்த செடி எல்லா நெறைய இருக்கா இந்த சைடு ஃபுல்லா காடு மாரி இருக்கு அப்ப இன்னு நல்லா இருக்கு கர்த்தெல்லா
ம்
கொல்லலா உண்டா அதனால நல்லா இருக்கு
ம் ஹிம் எப்டி நீங்க மெயின் ஏரியா மெயின் ரோடு் வந்து பக்கத்துலயே இருக்கா அந்த மாதிரி ஏரியால இருக்கீங்ளா இல்ல கொஞ்சோ உள்ள வரணுமா அ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல ம் சேரி சேரி
ம் ஹூ
ம் அப்றோ இப்ப ஃப்ரெண்ட்ஸ்லா வந்தாங்கனா அவுங்களுக்கு எப்டி சாப்டலா
சாப்டெல்லா அம்மா செஞ்சி கோ செஞ்சி வெப்பாங்க நம்ம எதா தேவையாதா சொல்லிருவே முன்னாடி வருவாங்
ம் ம்
அம்மா மேக்சிமம் பிரியாணி செய்வாங்க இல்லனா கடையில கடையில வாங்குற ஸ்நாக்ஸ்லா வாங்கி வச்சிருவாங்க
ம் ம் ஜாலியா அரட்டச்சிட்டு பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவோங்கோ ம் ம் பாட்டு போட்டு டான்ஸ் ஆட்றது
அ இது வரைக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததில்ல இங்க வரது வந்து வேற ஒரு ஃப்ரெண்டஸ் தா முன்னாடிலா ஹாஸ்டல்லந்து படிச்சமா எவ்ள சின்ன வயசுல இருக்க போ சின்ன வயசுல இருக்க போ ஹாஸ்டல்ல இருந்தோ
ம்
அப்ப அந்த ஒரு ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இருந்துருவோ
ம்
அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு இப்ப நல்ல க்ளோஸ் அவுங்களா இப் பெரியவங்க பெரியவங்கனா எல்லாரு காலேஜி டுவெல்த் அந்த மாரிதா எல்லாரு அப்ப அவுங்க எல்லா எப் அப்பப்ப வருவாங்க வீட்டுக்கு
ம் ம் ம் ம் அதுதா அப்ப டான்ஸ் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது இது மார்லா கூட பண்ணுவீங் லா ஆ
எல்லா ஒரே இங்க ஒரே இதா கூ த்தாதா இருக்கு டான்ஸ் போட்டு எப்பயு பாட்டே நாங்களே பாடுவோ ஒரே நல்ல வைபா தா இருக்கு
ம் ம் ம்
போறே வெளிய போனோனா பின் எச் பிளாண்ட் ஊரே எங்கள தா பாக்கு ப்ப அந்த மாரி பண்ணுவோ ஏதாவது பண்ணுவோ எல்லாரு கூடையு சேந்து யாரா கீழ தள்ளி வுட்றது அப்டி வெளையாட்டு நல்லா வெளையாடுவோ
ம் ம்
ஒரு மாரி நல்லா பண்ண மாட்டோ எல்லா கிரிஞ்சா பண்ணுவோ ஒரு மாரி
ம்
அப்ப பாக்குறவங்க எங்கள எப்டி பாப்பாங்க இந்த பிள்ளைங்க என்ன இப்பிடி கட பண்ணுதுங்கன் பாப்பாங்க
ம்
அப்டி அதெல்லா எங்களுக்கு ஒரு என்ஜாய் இப்ப நாங்க என்ன யோசிப்போனா யாரு பாத்தா என்ன நம்ம எப்டி நம்ம இருக்க மாதிரி பண்ணுவோ அந்த மாரி
ஆமா ஆ ம் இப்போ ரெண்டு பேர் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வீட்ல இருந்தோ அப்பா ஹோட்டல் போய்டுவாரு அம்மா
அம்மா வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு போவாங்க
இப்போ கிளாஸ் எங்க இருக்கு அது வீட்ல இல்லையா அதுக்கு
அப்டி இல்ல தனியா ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க நாகர் கோவில்ல இன்னொரு ஊர்ல அங்க வச்சிருக்காங்க அப்றோ வேற வந்து நெறைய கிளாஸ்க்கு போவாங்க ஸ்கூலுக்கு கெளம்புவாங்க
ம் ம் ம்
அப்டி அந்த மார்லா வச்சிருப்பாங்
ம் அப்ப ரெண்டு பேருமே அப்பா அம்மா ரெண்டு பேருமே பிஸி
ம் ஆமா
ம் ம் ம்
சண்டே மட்டு லீவு ஹோட்டல்லு அப்ப மட்டு டைம் ஸ்பெண் பண்ணுவே
இப்போ சண்டேல வந்து அப்பாக்கு ஹோட்டல் இல்லையா
ஆமா இல்ல இல்ல சண்டே லீவ் தா விட்ருக்காங்க
அப்ப அவரும் லீவ்ல வீட்ல இருப்பாரு அப்பா எப்படி அப்பா ஃப்ரெண்ட்லியா இருப்பாரா
ஆமா நல்ல ஃப்ரண்ட்லிதா
ம் பரவால்ல
எந்த பிரச்சனையு இருக்காது வீட்ல
ம் ம் ம் இப்போ பீச்ச எல்லா இருக்கா உங்க உங்க ஊர்ல
ஆ இருக்கு பீச்செல்லா இருக்கு
போவீங்களா
தூரோ போவோ எ அடிக்கடி ஆ போவோ எல்லா வெளியே போற அன்னைக்கு எல்லாருக்கு ஒ போனா போண்டு
ம் ரிலேஷன்ஸ்லா வீட்டுக்கு வண்டாப்பா போறது அந்த மாதிரி
ம் அந்த மாரி
போம் பீச் போக
பீச்ச போக ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகு அந்த மாரி தா
ம் ம் ம் ம் பரவால்ல பீச் இருக்கணு அப்பதா நல்லாருக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண ம் ம் இப்ப நீங்க ஏன்னா சும்மா அந்த கால் நனச்சிட்டு வர்றதா இல்ல குளிக்கிற மாரிலா போவீங்களா
குளிக்கிற மாரி போமாடோ சும்மா தா போயிட்டு வருவோ குளிக்கிற ஓர் அளவுக் பண்ணலா பண்ண மாட்டாங்க ரொம்ப கொஞ்ச டேஞ்சரான விஜா பீச்சிங் இருக்கு அதெல்லா ஓ ஆ இங்க நெறைய அப்படி இந்த தண்ணில போயிருவாங்க நெறைய ப்படல்லா கேஸ்ல வந்திருக்கா அதனால
ம் ம் இல்ல இப்போ பீச்சனால பீச் னாலே டேஞ்சர் தான அதே உங்க ஏரியா பீச் மட்டு டேஞ்சரஸ் சொல்றீங்க
அது எப்படி சொல்லறதுக்கு நம்ம நெறைய பேசலா நானு புடிச்சிருக்கே இங்க நாங்க எங்க எங்களுக்கு கிட்ட உள்ள பீச்சலல்லா வந்து ரொம்ப டேஞ்சர் நெறைய பேர் அப்டியே உள்ள தண்ணியோட போயிருக்காங்க ஒரு அஞ்சு பேர் ஒரு நியூஸ் எல்லா வந்துச்சே எடையில
இல்ல அதுதா எப்டின்னு கேக்குறே இப்போ எல்லா பீச்சலயுமே தண்ணி அல வரத்தான செய்யுது அங்க மட்டு ஏ டேஞ்சரஸ்ன்னு சொல்ட்டு கேக்குற
ஓ அப்படி கேக்குறீங்களா தெர்ல ரொம்ப காத் ஒரு வேள ரொம்ப அலவருமா இருக்கு இந்த மாரி இருகட்டு அப்படியே நெறைய பேர் போ அந்த இது தண்ணியோட போயிருக்குனா
இப்போ சுனாமி வந்துச்சே சுனாமி வந்துச்சு அப்பங்காலா கூட நெறைய பாதிச்சு பாதிப்பா பாதிப்பா இருந்துச்சாமா
எப்போ சுனாமி வந்து
சுனாமி நீங்க பொறந்திருக்கீங்களா என்னான்னு தெரி டூ தௌசண்ட் செவன்ல ஆ போர் போர்ல ஆ போர் போர்ல ஆ
ஆமா வந்துச்சு எங்க ஏரியால இப்ப நா இருக்க ஏரியால வரல